அம் நல்லா இருக்கீங்களா தோழரே
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே ஒங்க வீட்ல ஒங்க அம்மா தங்கச்சி பெரிம்மா பெரிப்பா சித்தப்பா சித்தி எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க தோழி
ம் ம் மதியோ என்ன உணவு தோழரே
மதியோ வந்து இது தோழி தயிர் சாதம் இருக்குல
ஓ
தயிர் சாதம் அதுல தயிர் சாதத்துல பாத்தீங்கன்னா இது இருக்குல என்னது மாதுளைப்பழம் அதுக்கப்பறோ முந்திரி முந்திரி கருவேப்பில கடுகெல்லா தாளிச்சு அப்டி எங்க அம்மா செஞ்சிருக்காங்க தோழி
அப்டிங்களா செம செம சூப்பரா இருக்குது சொல்லும் போதே நல்லா இருக்கு தோழரே
தொட்டுக்க பாத்தீங்கன்னா ஊறுகா இருக்குல்ல மாங்கா ஊறுகா
ம் ம்
மாங்கா கல்லாணி கல்லாமணி மாங்கா மாங்கா வச்சு அத வச்சு இது பண்ணிருக்கோ தோழி
அப்டீங்களா அ அ
இன்னுமா தோழி
ரொம்ப பிடிக்குமோ உங்குளுக்கு
உம் ஆமா தோழி தயிர் சாதம் எனக்கு மத்த சாப்பாடு எதுவு புடிக்காது
மாங்கா ஊருகா எப்டி செய்வீங்க தெரியுமா உங்குளுக்கு எதாவது ரெசிபி
கடையில வாங்கிருவோ தோழி கடையில ஆச்சி ஊருகா இருக்குல்ல
ஆ அது கூட நம்ம வீட்ல இப்ப சீசன் இருக்குல்ல தோழரே அழகா கட் பண்ணி என்னா பண்ணோ வெச்சிறணோ உப்பு போட்டு வெச்சிறணோ அப்பறோ ஒரு எண்ண இருக்கு பாத்தீங்களா எண்ணெய நல்லா காய வெச்சு கடுகு போட்டு அதுல வந்து பெருங்காயோ கொஞ்சோ போட்டு அந்த கடுகையு வெந்தயத்தையு நல்லா வறுத்துட்டு பவுடுரு பண்ணி வெச்சிருணு அந்த பவுடுரயு இந் த எண்ணைல போட்டு அப்டியே அந்த மாங்கால ஊத்திட்டீங்கன்னா ஊத்தி அப்டியே பெரட்டி வெச்சரணோ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது அதோட அப்டியே ஸ் இதாயிரோ மெளகா தூளு எல்லா போட்டு நீங்க வெச்சுட்டீங்கன்னா சேந்துரோ அத எடுத்து ரெண்டு நாள் கழிச்சு அந்த தயிர் சாதத்துக்கு வெச்சு சாப்ட்டு பாருங்க அருமையா இருக்கோ தோழரே
ம்
நார்த்தங்கா ஊறுகாயு அதே மாரிதா எலுமிச்சங்கா ஊருகா நார்த்தங்கா ஊருகா அ பூண்டு ஊறுகா தக்காளி ஊறுகா எல்லாமே அதே மாரிதா செய்யணோ நம்ம
உம் புரியுது புரியுது தோழி
உங்களுக்கு எந்த வகையான ஊறுகா ரொம்ப புடிக்கோ
எனக்கு வந்து இந்த ஊறுகா பூண்டு ஊறுகா‌ ரொம்ப புடிக்கோ தோழி
ஆ கரெக்ட் கரெக்ட் நல்லா இருக்கோ
ம்
பூண்ட நல்லா வதக்கி எண்ணையிலயே வதக்கி அந்த அதே மாரி கடுகு வறு இதேற்குல வறுத்து போட்டு பொடி பண்ணி அதோட போட்டு கலந்து வெச்சோம்னா அந்த பூண்டு ஊறுகா ‌‌அருமையா இருக்கோ நீங்க தயிர் சாதோ தக் காளி சாதம் ஆ புளி சாதம் எதுக்கு வேணாலு அத நம்ம வெச்சிக்கலா சா தோச ஊத்தியே சாப்ட்டாலோ கூட அத வெச்சுக்கலா நம்ம சமயத்
ம் ஆமா தோழி நல்லா இருக்கோ பூண்டு ஊறுகா வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே இருக்கோ சாம்பார் சாதோ எல்லாத்துக்குமே
ம்
ம் ம்
என்ன மாரிய உணவு உங்குளுக்கு ரொம்ப புடிக்கோ
எனக்கு வந்து தோச இட்லி இந்த மாரி உணவு ரொம்ப பிடிக்கோ தோழி
இல்ல மத்தியானோ உணவுகள்ல
மத்தியானோ உணவுல ரொம்ப பிடிச்சது தயிர் சாதம்தா தோழி தயிர் சாதம் டெய்லி எங்க வீட்ல செஞ்சிருவாங்க ம் தயிர் சாதம் சாப்ட்றுவ தோழி இல்ல தோழி அதெல்லா பிடிக்காது அது முன்ன சாப் ட்டே இப்ப ஒரு நல்லா இருக்க மாட்டேங்குது சாம்பார் சாதோ அதனால சாப்புடறது இல்ல
பிரியாணி நல்லா இருக்குங்களா
பிரியாணி இப்ப பிரியாணி கடைலல்லா சாப்பிடறதுல்ல தோழி வீட்ல எப்பையா செஞ்சா நா சாப்டுப்பே
அப்டிங்களா அவ்ளோ அருமையா செய்வாங்க
கடைல வந்து எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமா ஊத்தி அது இதாவுது அதனால சேர மாட்டேங்குது ஒடம்புக்கு
ஆ
அதுனால பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணிறது
ம் ம்
ம் ம்
வீட்லே செய்றதுனால வீட்ல
ம் ம் ஆமா தோழி வீட்லே எங்க அம்மா நல்லா அருமையா பண்ணிருவாங்க
எங்க பையன் வந்து பிரியாணி அருமையா பண்ணுவாங்க
ம் அப்டியா தோழி ம்
இப்ப எங்க பையன்ட்ட தா நா கேட்கணுன் இருக்கே ரெசிபி கண்டிப்பா வந்து இன்னொரு இதுல வந்து நாங்க உங்கள கூப்பிறோ நீங்க வந்து பிரியாணிய சாப்பிடுங்க வந்து
ம் சேரி தோழி கண்டிப்பா
ஆமா பிரியாணியில என்னென்ன போடுவாங்க எதாவது உங்களுக்கு தெரியுமா
இல்ல தோழி அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது தோழி பிரியாணிய பத்தி
ஆ கொடல் சாப்புடுவிங்களா
அது பிடிக்காது தோழி குடல் சாப்பிட மாட்டோ ஆட்டுல வந்து மூளை இருக்குல்ல ஆட்டுல வந்து மூளை ஆட்டு மூளை சாப்புடுவே தோழி
மூளை இல்லாதவங்க தானே தோழரே மூளை சாப்டுவாங்க
ம் நல்லா இது பண்றீங்க தோழி சிரிப்பு காட்டுறீங்க
கொஞ்ச நம்ம ஸ் காமெடியாவு பேசணும் தோழரே வே என்ன ஒரேடியதாவு பேச கூடாது இல்லையா
அதா அதான் தோழி
ம்
பாத்தீங்கன்னா மூளை வந்து கடை ஈரல் சாப்பிடுவே தோழி ஈரல் வருவல்
ரொட்டி
சுவரொட்டி சாப்பிடுவன் தோழி சுவரொட்டி பாத்தீங்கன்னா ஆ ரத்தம் வந்து நல்லா இது பண்றதுக்கு சுத்தம் செஞ்சி நல்லா உங்களுக்கு இதாகு அதுக்காண்டி சாப்பிடுவே தோழி ரத்தம் வந்து நல்லா ஊரும் சுவரொட்டி சாப் பறனால ஆனா நன்மைகள் வந்து பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது வாங்கி கடையில போய் சாப்பிட மாட்டேன்றாங்க வாங்கி வச்சாலு சாப்பிடுறது இல்ல வர வர பாத்தீங்கனா நல்லாதெல்லா எங்க சாப்பிறாங்க ம் அதெல்லா அதெல்லா சாப்பிடுவன் தோழி
ம் ம்
ம் நல்லதுலா எங்க தோழி யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க
முட்டையில வந்து என்ன மாரி இது இருக்கும் சத்துக்கள் தெரியுங்களா
முட்டைய்ல வந்து புரோ புரோட்டீன் இருக்கு தோழி அந்த புரோட்டீன்ல ரெண்டு ரொம்ப நல்லது டெய்லியு ஒரு முட்ட எடுத்துக்றதுல அவ்ளோ நல்லது
ஈரல்ல இருக்குமா சத்து இரும்பு சத்தா
இரும்பு இரும்பு சத் து தோழி ஈரல்ல இரும்பு சத்து ஆட்டுக்கால்லா வந்து நம்ம சூப்பு இந்த மார்லா குடிக் றோலாம்ல நல்ல பாத்தீங்ன்னா ஒடம்புல்ல உள்ள முட்டி இதெல்லா தேய்மானமானதெல்லா நல்லா இருக்கும் அவளுக்கு ம்
நா அப்பனா இந்த வாரத்ல செஞ்சிர்ணுனு ஆசப்பட்றே
ம் சேரி சேரி தோழி செஞ்சி சாப்ட்டுக்க நல்லாருக்கு
கோழி வந்து எந்த மாரில்ல புடிக்கு உங்ளுக்கு வருவலா புடிக்குமா இல்ல சிக்ஸ்டி ஃபைவ் மாரி புடிக்குமா
கோழி சிக்ஸ்டி ஃபைவ் கோழி சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுதாங் தோழி சாப்டுவே
ஆ
ம்
அந்த மாரி உணவுகள் தா உங்களுக்கு புடிச்சிருக்குது எனக்கு புடிக்கு கொஞ்ச கொஞ்சோ சிக்ஸ்டி ஃபை சாப்ட்டுவே நல்லாதா இருக்குது க்ரிஸ்பியா இருந்தா கொஞ்ச நல்லா இருக்குது இறால்லா புடிக்குங்களா
ம் அது புடிக்காத் தோழி இறால்லா சாப்ட்டது இல்ல
சாப்டது இல்லையா நண்டு
ம் இல்ல தோழி அது புடிக்காது மீன் வகையெல்லா மீன்லா புடிக்கு எல்லா மீனு சாப்டுவே ஆத்து மீன் கடல் ல் மீன் ஏரி மீன்
இந்த கனவாலா சொல்றாங்ளே சாப்ட்ருக்கீங்ளா
இல்ல தோழி அது இது பண்ணத் இல்ல தோழி சாப்ட்டத்தில்ல
அதெல்லா வந்து எதோ ஒடம்புக்கு நல்லதுன் சொல்றாங்க கண்ணுக்கு நல்லது
அ வெலவாசி வெலவாசி இதெல்லா அதிகந்தோழி அதனால சாப்பட்றது கெடயாது
என்னா பண்றத் கம்மியாருக்கும்போது நம்ம எதாவ் ஒண்ணு எடுத்துக்லா அதனால ஒன்னு தப்பில்ல தோழரே ம் அப்றோ உங்ளுக் நாட்டு மீனு நாட்டு இந்த இது புடிக்குமாக்கு மீன்கள் இல்ல கடல்ல இருக்ற மீன்கள் தா புடிக்
ரெண்டுமே ரெண்டு ரெண்டுமே சாப்புல்லாந் தோழி
ம்
ம் நாளைக் கூட பாத்தீங்ன்னா நண்பர்ளோட இங்க பக்கத்ல ஆறு தவறி அங்க போய் புடிக்கலாம் தான் இது பண்ணிருக்கோம் போய் புடிச்சி அங்யே சாப்ட்டுலான்ருக்கோ
ஆ செரிங்க தோழரே வேற என்ன மாரி கொலம்பு புடிக்குமா மீன் கொலம்பு வருத்தா புடிக்குமா
மீன் வருத்த தா தோழி புடிக்கு
ம் ம் கொலம்பு உங்ளுக் புடிக்காதா ம் ம் எப்டி இட்லிக் ஊத்தி சாப்டுவீங்ளா இல்ல இந்த மாரி ஆட் சாதத்துக்கா
தோசக்கி இட்லிக்கி எல்லாத்க்கு
ம் ம்
ம் தோசக்கி இட்லிக் இடியாப்பத்துக் சாப்ட நல்லாருக்கு இது
வேற எந்த மாரி உணவுகள் நீங்க விரும்பி சாப்டுவீங்க
விரும்பி சாப்டறத் பாத்தீங்ன்னா புட்டு சாப்டுவோ
காய்க ஆ ஆ‌ ஆ கா இது இப் இது சாப்டுவிங்ளா அந்த இடியாப்பம்
இடியாப்ப சொல் இடியாப்பம் புட்டு அதுக்கப்றோ சேமியால வந்து கேழ்வரகு சேமியா
ம் ம்
ரவசேமியா இதெல்லா சாப்டுவேங் தோழி
நூடுல்ஸ் எடுத்துக்குவீங்ளா
இல்ல தோழி அதெல்லா பிடிக்காது எனக்கு
நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்திய உணவுகள அதிகமா விரும்புறீங்க
ஆமா தோழி ம் அதுதா நம்மளுக்கு சத்துள்ளது அவ்ளோ நல்லது
ம் ம் நல்லதுதா நல்லதா இட்லி தோச பொங்கல் இதெல்லா புடிக்குமா
ம் புடிக்கு தோழி
ஆ
ம்
பொங்கலுக்கெல்லா என்ன சட்னி ஊத்திக்கிவீங்ளா சாம்பாரா
இரண்டுமே தோழி பொங்கலுக்கு வந்து சட்னியு வேணு தேங்கா சட்னி சாம்பார்
ம் ம்
இதெல்லா செஞ்
அதல உளுந்த வடை இந்த மாரி லா வச்சு சாப்டுவீங்க உளுந்த வடை ஒ ஒடம்புக் நல்லதே வலு
ம் ஆமா தோழி உடும்மத்தல உளுந்த வட வந்து இதுல உளுந்து வந்து முட்டி வலி
ம்
நம்ம உடம்புல்ல உள்ள சத்தெல்லா ரொம்ப இதா
அந்த அட தோச வந்து நல்லாருக்மே அது சாப்ட்ருக்கீங்ளா அட
ம் சாப்டுவே தோழி அட தோச சாப்டுவே தோழி
ஆ செரிங்க தோழரே வேற என்ன மாரி உணவுகள் ரொம்ப புடிக்கு எனக்கு புடிச்சது வந்து இந்த கம்புல தோச
ஹ கம்புல வந்து புட்டு அந்த மாரி கேழ்வரகு ல அது மாரி தோச புட்டு இடியாப்பம்
ம்
அட இதெல்லா ரொம்ப புடிக்கும் அப்பற வந்து இட்லி தோசையில எல்லாத்துலயு ஒரு ரெண்டு ரெண்ட எடுத்து சாப்ட்டுக்கிட்டா போது மெலிச ச தோச ஊத்தி சாப்ட்டா அதுவு
இட்லி தோசனா ஒரு ரெண்டு தோச ஒடம்புக்கு அவ்ளோ நல்லது ம்
வேற என்ன உணவு வகைகள் ரொம்ப புடிக்குனா பிரியாணி எனக்கு புடிக்கு ஆனா நா செய்ய மாட்டே எனக்கு வீட்டுல அது செஞ்சு சாப்ட புடிக்காது கடையில வாங்கி சாப் ட்டா ரொம்ப புடிக்கு
ஆ அந்த அது சாப்டுவே நல்லது பிரியாணி நல்லதுதா ம்
ஒரு முன்னால்லா வாரத்து ஒரு நாள் எடுத்துக்கிட்டே இப்ப வந்து பாஞ் சு நாளைக்கி ஒரு தரவ இப்டி ஏதாவது எடுத்
ம் அதுல அது நல்லது தோழி பிரியாணில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்பு பட்டை ஏலக்கா இதெல்லாம் போடுறனால நம்மளுக்கு சாப்ட்டோனே நல்ல தூக்கோ வரு அந்த உண்ட மயக்கனுவாங்கல
ம்
ம் அதெல்லா நல்லா வரு தோழி
இந்த சிப்பின் சொல்லுவாங்ளே அதெல்லா சாப்ட்ருக்கிங்ளா தோழரே?
இல்ல தோழி அதெல்லா நம்பளக்கு ஒமட்டு அதனால அதெல்லா சாப்பட்றது இல்ல.
வாத்து
ம் இல்ல தோழி வா வாத்து ஒரு தடவ சாப்ட்ருக்கே அதுக்கப்பறோ சாப்டது இல்ல இது இருக்குல்ல நம்ம வீட்டு பக்க த்ல ஒரு எடோ இருக்கு அங்க பாத்திங்கனா கால்ல ஒம்போது மணிக்குலா ஆரமிச்சிருவாங்க இட்லி
ம்.
இப்போ இதுனா அஞ்சு இட்லி வாத்துக்கறி கொழம்பு ஒரு கிண்ணத்துல குடுத்துருவாங்க.
ம்
ம் சுட சுட சுடதா இருக்கு எப்போதுமே ரெண்டு கொதிச்சுக்கிட்டேருக்கு. இட்லி சூடா வந்து வெந்துகிட்டே இருக்கு இங்கிட்டு உறுதியா கொழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கு சுண்ட சுண்ட ம்ப நல்லாருக்கு. ம் அ எடம் பாத்தீங்கன்னா பக்கத்ல பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு தென்னமர தோப்பு மார்ருக்கு.
ம்.
பாத்தீங்னா இப்பு னா ஒரு வ வண்டிய மேல நிப்பாட்டி கீழ எறங்கி போயி கீழதா கட அதுக்கு பக்கத்திலயே பா சின்ன வாய்க்கால் மாரி போவு தண்ணி போவு அந்த தண்ணில நம்ப கால வெச்சுகிட்டு போட்டுட்டு இட்லிய குடுத்துறாங்க இட்லிய போட்டு சாப்பட்லா தோழி நாம ரொம்ப அருமையாருக்கு.
அ ஓ.
ம் வாத்துக்க வாத்துக்கறி இட்லிக்கு அவ்ளோ இதா இருக்கு கும்பல் அவ்ளோ கும்பலாரு ஆனா நாம முன்னாடியே சொல்லி வெச்சிர்ணு சொல்லி வெச்சு ஒரு புக்ககப்
அது எப்பிடி இருக்கு கோழி மார்ருக்குமா இல்ல ம் அ ஒரும்
இது மாராக்கு இது மாரக்குக் கோழி மாரிதாங் தோழி இருக்கு கோழிக்கறி இருக்குல்ல ம் கோழிக்கறி மார்தாருக்கு நம்புளுக் சாப் ம் காட நல்லாருக்கு தோழி காட வந்து இது இருக்குல்ல நம்புளுக்கு எப்பிட்னா அ அந்த காட எலும்பெல்லா நம்ம முழுங்கிர்லா.
அ
அவ்ளோ இதா இருக்கு உங்குளுக்கு ஸ்டாடையே ஆல்ரெடி சின்னூண்டுதா இருக்கு.
ம்.
இன்னு சின்னூண்டு இருக்கற்னால நீங்க அதுல இது பண்ணி சாப்ட்றலா அது காடையெல்லா. அவ்ளோ அருமையாருக்கு காடையெல்லா.
அதா அதா அதா நத்தை இது அது ஓடெல்லா பிரிச்சு சாப்டுவா
தோழி அது சாப்ட்டதில்ல காட நல்லாருக்கு தோழி காட மிக அருமையா இருக்கு.
ம் நெறையா பேர் அதல்லா சாப்ட்ருவாங்க பாத்துருக்கே நா வந் து அதெல்லா விரும்புனதில்ல.
அதா
அதா செரி உங்குளுக்கு அது மார் ரி உணவுகள்லா புடிக்குமானு கேட்டே ம். ம்.
ம் அது சாப்ட்றலா காட ப்ப அது ஒரு இப்ப அது பாத்தீங்கன்னா ஸ் சின்னூண்டுக்குதா இருக்கு ரொம்ப நம்ப வாங்கின அ இன்னு நூறு கிராம் இரநூறு கிராம் தா வரு மொத் தமாவே காடையே. ஒ ரெண்டு காடையு வாங்கி நம்ம சாப்ட்றலா அவ்ளோ நல்லாருக்கு அருமையா ம்.
வெல வந்து நம்ம ஊர விட க அதிகமா கம்மியா அங்கள்
இல்ல வெ வெல கம்மிதா தோழி வெல வந்து அம்பது ரூவாதா இருக்கு அம்பது ரூவா நாப்பது நாப்பது ரூவாதாருக்கு ரொம்ப கம்மி ஒரு காட.
ம்.
மோ ரெண்டு